கேக்குதா ஆ சும்மாதா இருக்கே நீ
ம் நானு சும்மாதா இருக்கே ஒரே போரா இர்ந்துச்சுன் கால் பண்ண ஒங்கிட்ட பேஸ்லாமேன்னு
சொல்லு
ம்
காலேஜ் முடிஞ்சி எ ட்டு எட்டு மாசோ ஆச்சுல்ல
ம் ஆமா ஆமா முடிஞ்சொன்னே ஒரே டென்ஷனா இருக்கு வீட்ல இருந்து ம் ஆமா அந்த த்ரீ இயர்ஸ் ரொம்ப மிஸ் பண்றே நா
ம் அதுவு த்ரீ இயர்ஸ் சல்லுன்னு போச்சு ம் அதுல லீவ் போட்டு போட்டு வீட்ல உக்காந்திருப்பனே நா
ம் ஆமா ஆமா இப்பதா அதோட அருமலா தெரிது ம் ஆமா நா கூடதா காலேஜ் லைஃப் இன்னு நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாமேன்னு இருக்
ஆமா பி ஜி எப்டியாச்சு சேந்து இருக்கணு இல்ல
ம் ஆமா மிஸ் பண்ணிட்டோ இன்னு டைம் இருக்கு அனா அப்ளி கேஷன்க்கு அனா நம் ஏத்துப்பாங்களான்
ஆமா ஆமா
ஆல்ரெடி சீட்ஸ்லா ஃபில் ஆயிருக்கு
ஆமா இல்ல நம்ள அக்செப்ட் பண்ணிப்பாங்க வீட்லதா பர்மிஷன் தர மாட்றாங்களே
ம் ஆமா என்ன பண்றது
காலேஜ் இல்னா வேற காலேஜ்ல கூட ஜாய்ன் பண்லா
ம்மா ஆமா படிக்ணூனு இஷ்டொ இருக்குறவங்களுக்கு எது பண்ண மாட்டேங்குறாங்க படிக்காத பசங்களுக்லா வந்து ம் ம் ஆமா
என்ன சொல்றது நம்ளுக்கு ஒரு காலொ வரு
க்லா கண்டிப்பா வரு
ஆமா ஆமா அப்போ நம்ம யாருன் காமிக்லா
கண்டிப்பா காமிக்லா என்ன பண்றது நம்ம போ
நம்ம கைல ஒன்னு இல்ல
ம் சரி காலேஜ் லைஃப்ல எவ்ளோ ஜாலியா இருப்போல்ல ந ம்ம பென்சுல உக்காந்துட்டு ஒரே அறட்ட அடிச்சிட்டு
ரோலயே
ஆமா ஃரெண்ட் ரோலையோ உக்காந்து பேசிட்டேருப் போ
ஆமா உம் அந்த பாலிசி பாலிசி மேம்
ஆமா ஆமா திட்டிடோ இருப்பாங்க அவங்க அந்த கண்ணாடி போட்ட மேம் கூட இரு இருக்காங்க இப்பயு என்னதா புடிச்சிட்டே இருப்பாங்க உம் ஆமா ஆமா அந்த ஆஹ் அதெல்லா ஒரு
அந்த காட்ஸ் நம்மளுக்கு தரவே இல்ல ன காட்ஸ்
உம் ஆமா அவங்களே வச்சிக்கிட்டாங்க என்கிட்ட வந்து அந்த புலி பக்லியே ஒரே ஒரு கார்ட தா என்கிட்ட இருக்கு
ஆமா ஆமா ஹம் அவங்களே வச்ச வச்சுக்கிட்டாங்கண்ணா போய் கேட்டு இருக்கணு நனக்கிற தரவே இல்ல உம் மேபி சொல்ல முடியாது உம் உம்
உம் இப்பலா பார்த்தா அவங்க கூட மி ஆகுது
ஆமா ட்ரிப்பு தா எங்கியு போலல்ல காலேஜ்ல வெறும் அது எம்ஜிம் போனும் அவளதான்
ஆமா செகண்ட் இயர்லந்து எஜிஎம் போன ஃர்ஸ்ட்யர்லயோங்கும் போல
ஆமா இங்கயோ அது இங்கயோ போனுமே அது டீல ஸ்டார்ட் ஆகமே திருவள்ளூர்
ஆமா எதவும் வந்து ஆர்கனைஸ் மாதிரி போனும் நம்ம ஆ அங்க ஹார்ட் ப போயிட்டு பசங்களோட விளை விளாடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அது கூட எதுவுமே பண்ணல ஜஸ்ட் போயிட்டு பாத்துட்டா அப்படி வந்து
பாத்துட்டு வந்துட்டோ அவ்ளோதா அப்பாடி தேர்ட் இயர்ல அந்த ஸ்டே ட்ரிப் கூட்டு போனாங்கல்ல ம் நாங்க போலியே ம் நாங்க போலிய ஆமாமா
அப்போ கூட நம்ம சண்ட போட்டு போயிருக்கணு
சன் தர்ல என்ன பண்றது நம்மள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க
ம் இவ்ளோ கண்ட்ரோல் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு
ம் புரியல நம்ம நம்ம பசங்கள அப்டே வளக்க கூடாதுப்பா
ம் ம் ஆமா கண்டிப்பா கொஞ்ச ஸ்ட்ரிக்டா வளக்கணும் பட் கொஞ்ச இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம்
ஆமா ஆமா என்ஜாய் பண்ண வக்கணும் கரெக்ட்தா நம்ம என்னன்ன மிஸ் பண்ணோமோ அதெல்லா அவுங்களுக்கு கெடைக்கணும்
ம் ஆமா படிக்க இஷ்டம்னா படிக்க வக்கணும் இல்லன்னா வந்து கல்யாணம் பண்ணி வச்
ம் அததா ஒனக்கு வர்லியா அலையன்ஸ்லா
ம் எனக்கு அதே ல்லாம் வந்துட்டுதா இருக்கு எனக்குதா எதுவுமே செட் ஆகல ஆமா என்ன பண்றது வீட்ல ஆ வீட்ல ரெடியாதா இருக்காங்க ஆமா காலேஜ் ஃபீஷ் கட்ட கா தில்லையா கல்யாண பண்ணி வெக்க காசு இருக்கா இதெல்லா எப் இதெல்லா புரியில என்ன பண்றது
கீழே வந்து பாயின்டு போய்ருவாங்கன் நெனக்கிறாங்களா ம் அப்ப அதுக்கு நீ அதானே
படிச்ச என்ன பிரோஜன நா
அதா
ஸ்கூல் ஃபஸ்ட்டு வேறயா
ஆ பெருமையா சொல்றாங்கல்லே அதுக்கு இன்னு படிக்க வக்கலால
ம் படிக்க வெக்கலால்ல இப்ப அவுங்களதா கேப்பாங்க போனவாட்டி ஸ்கூல் வேற போனாங்க ளா அப்போ வந்து மேம்லா கேட்ருக்காங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டாச்சே உங்க பொண்ணு என்னப் பண்றாங்க அப்போ சொல்லிருக்காங்க வீட்லதா நா வந்து நா வந்து கல்யாணம் பண்ணி வக்கிற அப்டின் க்காரு எங்கப் பா அது பாத்துட்டு மேம் நல்லா கேவலமா தி ட்னாங்களா
ஐயோயோ ஆஹ்
ஆமா ஒரு மாதி கேவ்லமா லுக்கு விட்டாங்கரா அது இவ்ளோ படிக்கிற பொண்ண போயிட் டு வீட்ல ஒக்கார வச்சிருக்
அத்தானே அப்ப கூட ஒண்ணுமே மண்டேல ஏர்ல பாரு உங்கப்பாக்கு ல உம் இல்ல ஸ்காலெர்ஷிப்பாய்ச்சு வாங்கி படிக்கவக்கலாம்ல ஸ்காலெர்ஷிப்ல்லா அவைலபிள் இருக்கே ஆம்மா ஸ்காலெர்ஷிப் கூட அவைல க்கு என்ன சொல்றது இப்போ டி வி கே தானே வின் பண்ணியிருக்கு டி வி கே அவன் மன்த்லி டவ்சண் தரானா ஆஹ் ஸ்டூடெண்ஸ்க்கு அது அது கூட நீ ஸ்டேவ் பண்ணிட் டு ஃபீஸ் கண்டிக்கலாம் நெறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆஹ் நறையா ஆப் ஷன்ஸ் இருக்கு
ஆனா இந்த எந்த அமௌண்டும் எனக்கு வரவே இல்ல தெரியிமா
எந்த அமௌண்டு
ஹ மகளிர்க்குடுக்கர தௌசண்ட்ருபீஸ் எந்த அமௌண்டுமே வரல எனக்கு ஆமா அப்ளே பண்ணல
ஆஹ் இப்போ இப்ப புதுசா வந்து ஃபார்ம் தருவாங்க இந்த டி வி கே உம் அப்ளே பண்ணிக்கோ நானும் இப்பதான் ரேஷன் கார்டு அப்ளே பண்ண தந்து இருக்கேன் பரோசஸ்ல இருக்கு ஆஹ் அது முடிஞ்சாதான் ஆமா ஆமா அது முடிஞ்சாதான் ஒன் மந்த் ஆயிடுச்சு அது இது பண்ணுவே ஃபஸ்ட் வந்து நேம் ரிமூவ் பண்ணும் நீ ஆதார் ஐ மீன் என்னோட ரேஷன் கார்ட இருக்குல்ல அம்மோட ரேஷன் கார்டு அதுல வந்து என்னோட பே ரரிமூ பண்ணோ அப்றோ என்னோட ஹஸ்பண்டோட பேரு அவன் ஃபேமில இருந்து ரிமூ பண்ணு ரிமூவ் பண்ண அப்றமாதா அப் அப்பளே பண்ண முடியும்
ஆமா நீங்க தனியா இருக்கீங்கல்ல
மா ஆமா நேத்தோ முந்தாநேத்தோதா ரிமூ ஆய்ச்சு பேரு இப்ப இன்னைக்கி போய் அப்ளே பண்ணிட்டு வந்தோ
ஆமா ஒரு இ து மாத்தோன்னா எவ்ளோ சுத்த வெப்பாங்கல்ல இவுங்க
இப்போ அட்ரெஸ் வேற சேஞ்ச் பண்ணோ
ம் ஆமா நா கூட வந்து ஆதார் காட்லேந்து ஏ நம்பர் சேஞ்ச் பண்ணனு
பண்ணவே இல்யா
ம்மா இன்னு சேஞ்ச் பண்ணவே இல்ல எங்க போனாலு ஆமா ஆமா இன்னு சேஞ்ச் பண்ணவே இல்ல எங்க அப்பா நம்ப தா வச்சிருக்காரு நானு சொல்லி சொல்லி பாத்துட்ட
நீ அன்னிக்கே சேஞ்ச் பண்ணிருக்கணு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணல்ல
ஆ நா அப்ப சொன்னேன்னே அது அவங்க மாத்தவே இல்ல ஃபோட்டோ குட சேஞ்ச் மாத்தேவுள் காமெடியா வந்துச் தெரியுமா என் போட்டோ அவ்ளோ வேர்வயல அவ்ளோ வேர்வல அவ்ளோ நேர் நின்னுட்ருந்தனா காலைல கழுவுன முஞ்சி அப்டியே வச்சிட்டு மூணு மணி வரைக்கு பேங்க்கு பேங் க்குல தா பண்ணிகோ தாங்க அவ்ங்க ம் ஆமா அங்க வந்து நாபேங்க்ல எதோ அக்கவ்ண்ட் மாத்தறதுக் போயிருந்த மைனர்லந்து மேஜர் ஆக்குறதுக்கு அப்போ வந்து அப்டே அப்டேட் பண்ணி
ஓகே ஓகே
ஃபிங்கர் பிரிண்ட் வரவே இல்ல கடை சி வரைக்கோ அப்டே புடிச்சு அமுக் கமுக்கின்ன அதுக்கே ஒரு டுவெண்டி மிட்ஸ் ஆயிருக்கு, ம், அவரே கேக்றாரு என்னமா நீ சாப்புட்றியா இல்லயா அப்டியா ம், என்னமோ
கே ஓகே இப்ப இப்போ ஒரு அக்கோண்ட்தா இருக்கா பேங்க் அக் கோண்ட்
ஆமா இப்ப வந்து ஆ எ அப்பா ஓபன் பண்ணதா அந்த பேங்க் அக் கௌண்ட் இருக்கு நா வந்து வேற பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி
ம் அது காலேஜ்ல அப்ளை பண்ணலா ஸ்காலர்ஷிப் பு அது எனக்கு வந்துச்சு அமௌண்ட்டு
அப்டியா நா அப்ளையே பண்லயே எதோ கேட்டுட்ருந்தாங்க ம் அப்ளை பண் ம் பரவாலயே எவ்ளோ வந்துது
தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்
ம் பரவாலயே நா கூட அப்ளை பண்ணிருந்தா வந்துருக்கு எனக்கு
தவ்சன் வந்துச் வந்திருக்கு ஆ காலேஜ் படிக்குமோதே வந்துச்சுல்ல சில பேருக்கு அது வந்து செவன் டவ்சண்ட் இப்ப நம்ளுக்கு வந்தது வந்து சிக்ஸ் டவ்சண்ட்தா வந்திரு
ம அது மே பி சேலரி வெச்சு தருவாங்க போல கம்யா இருக்கவங்ளுக்கு ஆமா பேக்வேர்டு ஃபார்வேர்டுலா பாப்பாங்க
நீயு அப்ளை பண்ணிருக்கனு
ஆமா நா கூட கேட்டுட்டு தா இருந்தே, ம், ஆமா எல்லாமே முடிஞ்சது கத்துவேனு சொன்னாங்க அந்த மேம் கிட்ட வேற நா போய் திட்டுவாங்குன ன ஞாபக இருக்கா சும்மா சும்மா திட்டு வாங்கறதே வேலையா போச்சு அந்த மார்க் சீட் வாங்கும் போது கூட திட்டு வாங்குனமே ஞாபக
மார்க் சீட்காகவா ஆமா ஆமா அந்த நாள் நாங்க போல இல்ல
ஆமா கூப்புடும் போது வரலயே இப்ப மட்டு வரீங்களா
ஆமா ஞாபகம் இருக்கு பிரொவிஷ்னல் மார்க் சீட் கூட வாங்க போனோ ம் ஆ ஆமா எத் எ நறைய எத்தன மந்த்ஸ் ஆயிடுச்சி அது வந்து இஷ்யு ஆகி ம் இங்க தா ஆ இன்பார்ம் பண்ணுனா மஜீபாதா சொன்னா ஆ
ம் செரி செரி
நல்லாவு இருக்கு
ம் அவங்களுக்குல்லா எப்டிதா தெரியுதோ
ம்
எ தங்கச்சி கூட அதே காலேஜ்ல தா அப்டி அட்மிஷன் வாங்கிருக் கா ம் அதே சப்ஜெக்ட் தா ஆ சேம் பி காம் தா
ஓகே ஓகே
அவ வேற ஏங்கிட்ட கேட்டுட்ருந்தா இந்த மாரி பங்க் அடிக்கலா விடுவாங்களாண்ட்டு மார்னிங்தா ஆமா ஆமா கேட்டா ஏங்கிட்ட நீ பங்க் அடிச்சுட்டனா என்னயும் போ மு யாதுமா கேட் லாக்லா இருக்
அதாங்க ஸ்ட்ரிட்டு ஸ்கூல் மாதிரி தா அ அ அ ஸ்கூல் மாதிரி தா அது
நீ வேணா க்ளாஸ் கட் அடிச்சிட்டு வேற எங்கயாச்சு போய் ஒக்காந்துக்கோ கண்காணாத எடத்துலன் சொன்ன ம் அவனு ஆமா
என்ன எல்லாருமே ஆ நாலு பேருமே பி காமு
ஆமா பி காம் ஃபேமிலி ஆய்ட்டோ ஏந் தங்கச்சி வந்து பி பி ஏ படிக்கிறேன் சொன்னா பி பி ஏ வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டா இருக்கு அது ஃபீஸ் வேற ரொம்ப ஜாஸ் தியாருக்
ம் ம் சேரி சேரி
அவ ஆசப்பட்டது கூட அவளால படிக்க முடியல
ஆமாப்பா அ பி பி ஏ வந்து வொர்த் இல்ல வொர்த் இல்ல பி பி ஏ ஆ சும்மா பேருக்குதா அது ஆ பி பி ஏ ஆமா பி காம் ஃபேமிலி ஆயிட்ச்சு
ம் என்ன பாத்தாலு வேலையே கெடைக்க மாட்டேங்கிதே கெடச்சாலு வந்து டெலிகாலிங்லதா கெடைக்குது
டெலி காலிங்தா பாய்ஸ்லா எல்லாருமே டெலிவரிக்கு போய்றாங்க
ஆமா ம் ம் சரி சரி நா வேணா அப்றமா ஃபோன் பண்ணவா யாரோ பெல் அடிக் கிறாங்க வீட்ல ம் சேரி சேரி பாய்